அ ஆ சொல்லுங்க ஆ செரி ஃபுட்டு எல்லா எப்டி அங்க இருக்கும் நம்ம ஊர் ஃபுட்டு மாரி இருக்குமா இல்ல ஃபுட்டு எல்லா ரைஸ் எல்லா வந்து வே அரிசிலா வேற மாரி இருக்குமா அங்க
இல்ல இல்ல நம்ப ஊர் ஃபுட்டு் மாதிரிதா இருக்கும் எல்லாமே ரைஸ்லா அதெல்லா ஒன்னு பிரச்சன
ஓ செரி செரி ஓகே ஓகே ம் ம் நம்ம ஊரு ஃபுட்டு மாரி அங்க எல்லா கிடைக்கும்
ஆ கிடைக்கு அதெல்லா ஒண்ண சுத்தி பாக்கறதுக்கல்லா இப்ப நறைய சுத்திஸ் உங்களுக்கு நெறைய வந்துருக்கு ப்ப சும்மா அப்டியே பார்க் மாரி அந்த மாரி இப்ப இயா யூடியூப்ல பாக்கறன ந ஐயா அந்த மாரி
ம் செரி செரி அ இப்ப உங்க மதத்த உங்களுக்கு இப்ப ஓசூர்னா ஓசூர்லருந்து நியர்பைல எந்த ஊரு
பேங்களூர்
பேங்களூர்அ ஆ சேரி சேரி ஓக்கே ஓக்கே பேங்களூர்ல்லா போவீங்களா
ம் ம் ம் போயிருக்க ஹாஸ்பிட்டல் போயிருக்க ம
ஆ ஆனா ஓ ஓசூர் வந்து ஆக்சுவலா இது வந்து அந்த மேனு ஃபேக்சரிங் அ கம்பெனிலா நெறையா இருக்குமல்ல?
நெறைய இருக்கு நெறைய இருக்கு நெறைய இருக்கு கண் கண்டிப்பா கண்டிப்பா இந்த க்ளைமேட்டு க்கு வந்தா யாருமே புடி க்கலனு ஆனா அந்த குளுரால பயந்து போவாங்க மத்தபடின்னா ஒத்துக்குச்சின்னா
ஓகேவான் ஓ சேரி சே சேரி சேரி சேரி நீங்க ஆனா சொந்த ஊருக்கெல்லா வருவீங்களா சிதம்பரத்துக்கலா வருவீங்களா?
ஆ இப்போ ம ஒன் மன்த் ஃபுல்லா நாங்க அங்கதான இருந்துட்டு வந்
அப்பிடியா ஸ் சேரி சேரி ஹஸ்பண்ட் மட்டு அங்க ஒர்க்ல இருப்பாங்க நீங்க பாட்டுக்கு வந்தர்றதா? ஆ சேரி பரவால்லயே அதையு கத்து குடுத்துட்டீங்களா?
பேச்சுலரா இருக்கும்போ ஆ அப்பயுமே வந்துட்டாரு இந்த வேலைக்
ஒ ஓ சேரி சேரி
கூட சாப்ட்டுட்டு அது அது பழக்கமாயிடுச்சு அது அவரே நாங்க எதாவது ஆடர் பண்ணுனா கூடோ பண்ண மாட்டாரு நா ஆடர் பண்ற வே வேற எதா து அதுக்கான இது சொல்லு தி் நா வாங்கித் தரே வீட்லயே செஞ்சு சாப்
ஆ சேரி சேரி செரி செரி ம் ம் பரவால்ல அப்பல்லா சமைக்கிற சமைக்க தெரிஞ்சவங்களா இருந்தா உங்களுக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு என்னைக்காச்சு ஒடம்பு முடியலனாலு சமைச்சு குடுத்துப்பாங்க.
ஆ பண்ணுவாரு அப்பிடிதா சொல்லி மேரேஜும் பண்ணாரு ஆனா இப்ப இல்லி
ஆனா இதுவரையு அப்டி பண்ணி குடுக்கலயா?
சமைச்சு ஒடம்பு முடியலனா மட்டுந்தா வருவாரு செரி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோ போவோ அப்டின்ல்லா வ வரவே மாட்டாரு ஆனா கல்யாணோ பண்ணுனது அப்டி சொல்லிதா கல்யாணோ பண்ணாரு.
ன்தானா? ம் மேரேஜுக்கு முன்னாடி சமைப்பீங்களா?
அம்மா அம்மா அம்மா எனக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க அம்மாவுடைய இது ம்
ஆ அதனால வந்து இப்ப
பிரச்சன இல்ல சாப் பாட்டுக்கல்லா எந்த ஒரு இதுவு இல்ல. எதோ எனக்கு தெரிஞ்சத பண்ணுவே ஏன் பொண்ணு கேக்குவா ஏம்மா சமைச்சதே சமைக்கிற அப்டிம்பா. ஏதாவது டிஃப்ரெண்ட்டா நட்ஸ் ஐட்டோ இது சாரி இது ம் அ நவதானிய பொருட்கள் அந்த மாரி எல்லா பண்ணா என்னம்மா நீ பண்ற அப்டிம்பாங்க. ஆனா விடமாட்டே சாப்ட வச்சுருவ நானு.
ஆ ஓ சேரி சேரி ஆமா அவங்களுக்கல்லா அந்த அந்த மாரி ஃப்ர ஃபுட்டல்லா
ஆ இதெல்லா சாப்படணு இதெல்லா சாப்ட்டுதா தாத்தா ஆமா அதுக்கெல்லா எங்க வீட்ல வேலையே இல்லங்க உண்மையிலயே அதெல்லா அதெல்லா கேள்விப் பட்ருக்காங்கலொழிஞ்சு அவங்கல்லா இன்னவரைக்கு சாப்ட்டதில்ல நாங்களு வாங்கி குடு எங்க வீட்டுக்கார்ரு அதெல்
பரவா பரவால்ல எங்க வீட்லல்லா வாரத்துல காலைல எப்பயாச்சு பாஸ்தா, நூடுல்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது.
ம்ஹும் கெடையவே கெடையாது. வீட்லயே வேற ஏதாவது செய்வே அ கொழுக்கட்டை செஞ்சு குடுப்பே. கொழுக்கட்டை கேள்விப்பட்ருக்கீங்களா? கொழுக்கட்டை செஞ்சு குடுப்பே. ஆப்போ ஆ ஆ ஆப்பம் தேங்காப் பால் தேங்காப் பாலு இருந்தாதா சாப்டுவாங்க ச் என்னால மு டியிலப்பான்ட்டு தேங்கா பண்ணி குடுத்து பால் ஊத்தி குடுத்தா இது டேஸ்ட்டு நல்லா இல்லம்மா வேணா ம்மான்னு சொல்வாங்க. இடியாப் ம் தேங்காப் பாலு குடிச்சாலு அ வயிறு புண் ஆறு
ஆமா ஆமா ஆமா ஆமா
தேங்காப் பாலு ம் இந்த நேத்து கூட ஆப்பந்தாங்க நேத்து சண்டே எல்லா காலல ஏந்திருச்சதுமே அவங்க எழுந்திரதுக்கு முன்னாடி எல்லா ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு தேங்கா பால்தா இந்த இடியாப்பம் போடுவ இந்த மாரிதா புட்டு இந்த அரிசி மாவுள புட்டுன் சொல்வாங்க அது செய்வ அந்தந்த மாரிதா என்னால முடிஞ்சது நா பசங்களுக்கு வந்து இது பண்ணுவ ம் ஆனா கடைல இருந்துட்டு கெடையாது கடைல எல்லா கடைலெல்லா எதுமே வாங்கியே தர மாட்டாது ஏதாச்சு நீ ஏ பண்ணுமா
ம் நான் நல்லதே ஆனா இப்பெயலிருந்தே அந்த கொஞ்சோ ஸ்பெல் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லா சாப்டு பழகிட்டம்னா அதுக்கப்புறோ வந்து பெரிய பிள்ளை ஆக ஆக கொஞ்சோ ஒடம்புல கொஞ்சோஷ்
ஆனா ஹெல் ஹெல்தியானதும் குடுத்துட்டு தா இருக்கு இருக்குற ஆனா அதெல்லாம் மருந்துதா
சாப்ட மாரி உணவு இப்ப கெடையாது
ஆமா ஆமா அப்பதா கம்பங்கூழு அதெல்லா கூழ் எல்லா வந்து இப்பயுமே நமக்கு வெளிய கெடச்சாலுமே வந்து அதெல்லா வாங்கி குடுத்தாலு ஊவூன்றாங்க
இந்த கிளைமேட்டுக்கே நா இப்ப நா போடுறன்னா பாத்துங்கள சாப் அப்டியே ஆகணும்னு குடுப்ப ஒரு கிளாஸ் சாப்ட வெக்கிறதுக் குள்ள எனக்கு போதும் போதும்
போதும்போது இதே இது ஒரு லேஸ் பாக்கெட்ட குடுங்க ஒரு நிம்ஷத்துல காலி ஆயிரு ஓ
லேஸ்லாம் வாங்கி தர மாட்டாரு எங் வீட்ல இருக்குற ஸ்நே ஸ்நேக்ஸு நட்ஸ் ஐட்டோ அ அந்த மல்லாட்ட கேக் க்கு எள்ளு எள்ளு உருண்ட ஆ இந்த மாரி இந்தமாரினு ஆமா ஆமா இதுதா இருக்கு எங்க வீட்ல எப்ப போதுமே இது இருக்கு அப்பறோ என்னா ஃப்ரூட்ஸு பழ பழங்களு இருக்கு அவ்ளதா
உ செரி செரி ஓகே ஓகே நல்லதுதா ஆ ஆ
காலோ ஏதோ ஓடிடுச்சு நம்ம பிள்ளைங்க காலோ ரொம்ப மருந்தா இருக்கு எல்லாமே விஷங்களா மாறிடுச்சு அப்டி இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கிற வரைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து து கொஞ்சோ ஹெல்தியானதே நம்ம குடுக்கலாமே
ட்டு அங்குட்டு போயிட்டாங்கா அவங்களா என்ன சாப்
என்ன சாப்பிடுறாங்க எப்படி மாறுறாங்க ஏன்னா அது அவங்களுடையதா போயிடு னா இப்ப அம்மா பன்னு ன ஃபாலோ பண்னனு ஒரு காலோ நெனைப்பாங்கல்ல
உ ஆமாமா கண்டிப்பா
என் நமக்கு வந்து நல்லா சத்தான உணவாதா குடுத்தாங்க அம்மா அப்டின்னு நினைப்பாங்களா அதனாலவே ந நம்மளால இருக் இருக்கிற வரைக்கு பிள்ளைகளுக் கொஞ்சோ
உ ஓகே ஓகே ஆமா அதா நல்லது அ அப்படி கொடுத்து பழகிக்கிட்டாதே அவங்களுக்கு வந்து செரி ஓக்கே அடுத்தடுத்தாச்சு பெருசாவு ஆசைப்படாது இதெலா வந்து இதாகாது ஆகாது அவுங்க ஆட்டுக்கா சேரி ஓகே அப்டின்ற மாரி வந்து இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அப்டின்னு நெ சாப்டுவாங்க உ
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இருக்கிற எடோ வந்து இப்ப இப்ப சொல்றதுன்னா இப்ப பிச்சு தண்ணி இப்ப நம்ம மழ மழ பெஞ்சிச்சுன்னா நம்ம ஊர்லலா வந்து வயல்வெளிக்கு தண்ணி போயிடு இப்ப அங்க இப்ப இங்க அப்டி டிச்சில இருந்தா சாக்கட தண்ணியா தா போகு
ஓ அப்டியா
சாக்கட தண்ணி ஓடு
ஒங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதே
ஆ இந்தா ஒரு நிமிஷோ ஆ இப்ப
உ ஹலோ ஆ கேக்குது ஆ கேக்குது கேக்குது ப்ளூடூத்து போட்ருக்கீங்களா
ஆமா ஆமா காதுல வச்சுட்டு கொஞ்சோ ஒர்க் போட்டு ட்ருக்கே அந்த பிளவுசுக்கு இந்த ஆரி ஒர்க்கு அதனால கொஞ்சோ திரட் எடுக்கு போயிருந்தா அவன பாத்திருப்பே
அப்படியா சேரி சேரி ஓகே ஓகே உ பராவால்ல அந்த ஒர்க்கு சைடுல யே பாத்துக்கிட்ர
சைடுலலா இல்ல இப்பதாங்க நா கத்துக்கிட்டே கத்துக்கிட்டு பிராக் டிஸ் பண்ணி பாக்குறே
அப்படியா
ஆ ஆமா சும்மா இல்ல இல்ல டைரக்டா கிளாஸ் தா போய் கத்துக்கிட்டே வீட்லயே இருக்கிறதுனால ரொம் ப எனக்கு அது எப்டி பய ரொம்ப மண்ட பைத்தியோ பிடிக்கிற மாரி இருந்துச்சு எனக்கு ஆ
நம்ம ஊர் சைடுனா வெளிய போவோ அக்கோ பக்கத்துல பேசுவோ
அ இப்ப போயிட்டு ஒரு மாசோ ஊர்ல இருந்துட்டு வந்தே எனக்கு எதுமே இல்ல ஒடம்பு நல்லா ஃப்ரீயா நல்லா நல்லா இருந்துச்சு அது எப்டி சொல் க்கேரதுனே தெரில ஆனா இங்க வந்த என்னமோ ஜெயில் வாழ்க்க மாரி
ஆ ஆ மா அப்ப அது அப்பல்லா இருக்கம்போது உ
ரூம்லயே எவ்வளோ நேரோ நம்ம அடைஞ்சு இருக்க முடியு சொல்லுங்க பாக்கலா காலேல எழுந்தது காலேல வந்து ஒரு ஆறு மணினே வச்சுக்கோங்க ஆறு மணில இருந்து பாஸ் ங்க வந்து அவுங்கள வந்த உடனே அவங்களுக்கு பாலா என்னவோ காய்ச்சு அவுங்கள டியூஷன் இட்டு போய் திருப்பி விட்டுட்டு திருப்பி வந்து வீட்ல எல்லா முடிக்கணு திருப்பி நைட்டுக்கு சமைக்கணு திருப்பி போய் அயிச்ச அயிச்சட்டு வரதுக்கு அவர் வந்துருவாரு ஆயிச்சட்டு வந்துருவாரு
ஓ ஓ செர் செரி ஆ நீங்க பைக் ஓட்டுவீங்ளா
ஸ்கூட்டி ஓட்டுவ பைக் லா என்னலா சும்மா இ இ இங்கே என்னிகிட்ட வண்டி இல்ல
ஓ செர் செரி
வாங்ல பசங்களுக்காகவே போய்ட்ருக்குது இன்னைக்கு வாங்லா நாளைக் வாங்லான்ட்டு போறோ அ வாங்கவே முடிய மாட் என்னது எங்லால
இப்ப ஸ்கூலுக்குலா இப்ப ஏதுல போய் கூட்டிவாறீங்க நடந்து போய்ட்டு வந்துருவீங்
ஆமா பக்கமே தா வேன் வந்துரு பிரைவேட் வேன் தா அம்ச்சுட்டுட்டு இருக்க பக்கமே தா போய்ட்டு நானே யாயிஸ்ட்டு வந்துரு
ஓ அதுக்கே வந்து கரெக்டாரு ட்ராவலு இப்போ ஒருத்தனா அடுத்து ஒரு ரெம் பொம்பள பிள்ளைய அப்டி இப்டினு சொல்லி அதையும் உனக்கு கரெக்டாருக்கும்
அ ஆமா ஆமா ஆ டியூஷன் ரெண்டு பேருமே ஏனா வீட்லலாருந் தா இருந்தா அவுங்க மாத்தி அவுங்க இவுங்க மாத்தி பிரச்சன வருது அதுலே அவுங்ளுக்கு டைம் போய்டுது இது அதனால நாங்க டியூஷன்ல விட்ருக எப்டியு இன்னேன்ன பண்ணுதுங்க வேணப்
இப்ப தான ஸ்கூல் ஸ்டாட் ஆயிருக்கு அதுக்குள்ளயு டியூசனா அதுங்களுக்கு
ஆ சப்ஜெட் எடுக்க ஆரமிச்டாங்க இவுங்க சி பி எஸ் சி ல போட் ருக்தே
ஓ ஓ ஓ ஓ ஆமாமா சி பி எஸ் சி ல அவுங்ளுக்கு ஆல்ரெடி ஸ்டாட் தைவு ஒரு பத்து நாள் லீவ்வுட்டு அதுக்கப்றோ செயல்படும் ம் ஆ ஆ ஆ சேரி
வந்து செரி பிள்ளைங்க வந்து படிப்பு தான நமக்கு முக்கியோ அதனால தா எவ்ளோ கஷ்டங்கள் லா சரி இருக்கட்டு நம்மளுடைய சொகுசெல்லா வேண்டா நம்ம கொஞ்ச கஷ்டப்படலா பசங்களுக்கு கொஞ்ச நம்ம கொண்டு
உ சேரி சேரி சேரி சேரி ஓகே ஓகே அதுவு டுமே சரிய இப்பதைக்கி அவங்க படிச்ச வன்ட்டாங்கனா அதுக்கப்பறோ நம்மளு கொஞ்சோ சய்யாய் அப்படின்ற மாரியே உ
படிப்பு இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது இல்ல படிச்சுக்கிட்டு பசங்க படிச்சுக்கிட்டு நம் நம்ம சொத்து சேத்து வச் ச்சமோ இல்லையோ அதுங்களுக்கு
ப படிப்ப சொல்லி குடுத்துட்டோ உ சேரி சேரி ஓகே சேரி நெக்ஸ்ட் கால்ல பேசுவோமா உ சேரி ஆ சரி ஓகே நன்றி